ஹலோ
ஹலோ
கேக்குதில
ஹலோ
ஆ சொல்லு யார ஆமா ஏய் கேக் அ டேபிளு ஃபோர் பாயிண்ட் ஒன்னு தா
அந்த ஃபிகர் ஆ ஒன் பாயிண்ட் ஒன் நா போட்டிருந்தேன அதே பண்னு
ஃபிகர் அது ஃபோ ஃபோர் பாயிண்ட் ஒன்னு
ம்
இப்போ என்னன்னா அந்த சப் கெட் சப் கெட்டீங்ஸ் கீழ போடல அப்டின்னா என்னுது அப்டியே போய்கிட்டே இருக் கு அதனால என்ன பண்ணனா இப்ப வந்துட்டு உன்னோட நாலாவது இததா வந்து ரிசர்ச் அண்ட் டிஸ் கஷனா அதனால ஃபோர் பாய்ண்ட் ஒன் டேபிள் ஃபோர் பாய்ண்ட் ஒன் பிகர் அதுல இருந்து கணக்கு
ம் ஆ ஓகே
அப்டி போட்டா
ஆ ஓகே இல்ல என்னன்னா ஃபைட்டர் கெமிக்கல் அனாலிசிஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீல வருதா
ம் அது ஃபோர் பாயிண்ட் டூ டேபிளு மா
அததா கேட்டே ஃபோர் பாயிண்ட் டூ னு வருமா இல்ல ஃபோர் பாயிண்ட் த்ரீனு வருமான் ஒரு டவுட் வந்துருச்சு அதுக்கு தா கேட்டே
ஃபோர் பாயிண்ட் டூ தா
ம்
உன்னோட ஃபோர்த்துன்ற இருக்கு இத வந்துட்டு இத பண்ணிருக்கே அவ்ளோ தா ஆமா நா அனுப்பும்போது ஒனக்கு வந்து இதா தான இருந்துச்சி
எதா
ச்சோ எருச்சல் ஆவுது உங்க மேம் எப்டி போட்டு அனுப்பியிருக்காங்கன்னே எனக்கு புரில நெஜமாலுமே இங்க எடோ அதிகமா வருது எடத்த கம்மி பண்லான் பாத்தா கம்மி ஆகவு மா வந்து அவ் கம்மிப்பண்ண தெரில எனக்கு இததா கத்துக்கனு உங்க மேம் கிட்டருந்து
அவுங்க எதோ ஏ ஐ டூல் யூஸ் பண்றாங்க அது என்னன் தெரில
ஏ ஐ டூல் னா
எதோ ஒரு ஏ ஐ ஏ ஐ நம்ப நா எப்டி சாட் ஜி பி டி யூஸ் பண்றோ அந்த மாரி
ஆமா
அந்த மாரி அவுங்க எதாச்சு யூஸ் பண்றாங்க போல ஏ டு டூல்லு ஏனா இவ்ளோ சீக்ரோ மூனு பேத்துக்கு போட்டு குடுக்க முடிமா சொல்லு
சான் உங்க மேம் ரொம்ப வித்தக்காரங்கி போல அத எப் ஒங்க மேம் க என்ன ஏ பி ஹெச் டி முடிச்சவைங்ளா
ம் ஆமா
ம் சேரி சேரி ஆமா இத பாத்து சொல்லே ஜி சி எம் எஸ் வந்து டேபிள் த்ரீ தான
ம் ஜி சி எம் எஸ் ம் இரு இரு காட்டுது டேபிள் ஒன்னு அய்யியோ கனெக்ஷன் ஒன்னு டேபிள் ஒன்னு ஃபில்டி கெமிக்கல் டேபிள் டூ ஜி சி எம் எஸ் டேபிள் த்ரீ ஆமா
சேரி இந்த ஆன்டிபாக்டீரியல் ஆ இது வெல் டிஃப்யூஷன் மெத்தட் பண்ணிருக்கல்ல
ஒரு நிம்ஷோ இரு மது இதுல ரிவ்யூ ஃபில்ட்ரேச்சர்ருக்கா
இல்லயே
இல்லயா
ம் ஹும்
ப்ப தனியா இப்போ ஒரு டாக்குமெண்ட்டு வருது
சப்பாஷ் சப்பாஷ் சப்பனா இவ்ள நேரோ அஞ்சு நாலு நாலுன் போட்டதெல்லா அஞ்சு அஞ்சுன் மாத்தலா கவலப்படாதே தோழா கவலப்படாதே
அனுப்பிவிட்ருக்கே பாரு
அனுப்பி விட்ருக்கியா ஏய் என்ன நெனச்சிட்ருக்காங்க அவுங்க சத்தியமா கடுப்பே ஆகல சிரிக்காத சிரிக்
நானு அத கவனிக்காம இருந்திருக்கே பாரே மத்ததெல்லாத்தையு பாத்துட்டு
வாவ் செரியான அலைன்மெண்ட்டு
ஓ இது உனக்கு அனுப்புன டாக்குமெண்ட்ல நீ எது பண்ணாத அத நா பண்ற
செரி பண்ணி முடிச்சுட்டு சொல்றிய செரி இரு இரு இரு இரு நா அத சேவ் பண்ணி இத அனுப்புற
எத
இத
இதுல அலைன்மெண்ட்டு டெக்ஸ்ட்டு எல்லாமே மாரி மாரி இருக்கு சோ அத நா பண்ற இரு
அம்மா
நா லைன் ஸ்பேஸிங்கு டெக்ஸ்ட்டு எல்லாமே வெச்சு இது பண்ணி அனுப்புற உனக்கு இப்போ
அனுப்பு அனுப்பு அதுக்குல நா ஃப்ரெண்ட் ஷீட் பண்ணவா
இதே எல்லா ஆ ஃப்ரெண்ட் ஷீட் முடிச்சிர்ரு ஃப்ரெண்ட்ஷீட் முடிச்சுதா இருக்கு அதுல எதுவு இருக்காது
ஷ்யூர்
ஆமா அதெல்லா வேல எதுவு இருக்காது ஃப்ரெண்ட் ஷீட் எல்லாமே போட்டுதா இருக்கு டைட்டில் அத அப்டியே போட்னு அதுல ஒரே வேலன்னா ஃபான்ட் மட்டு செக் பண்ணு வேற எதுவு இருக்காது
ஓகே ஓகே செரிங்க ப்ளீஸ் சார் பிஸ் ஐ ஹூ கேரிட் அவுட் ஆஃப் இஸ் பிராஜெக்ட் இதுக்குதா இன்னைக்கு ரெண்டு வாங்குன கேவிட்டு என்ன சொன்னாரு தெரியுமா இது கூட தெரியாம நீ என்னத்த இது பண்ற ப்ராஜெக்ட்டுன்னாரு
எதுக்கு
அந்த அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்ல ஹூ கேரிட் அவுட் தெயர் ப்ராஜெக்ட்னு இருக்கு
ஆ
அத ஹிஸ் பிராஜெக்ட்டு மாத்தணு
ஓ சூர்யாவோட ஃபிரண்ட் பேஜ அப்டே கட் பண்ணி காபி பண்ணி எடிட் பண்ணிட்ட
வெரி குட் ஆனா அவுன்தேவே நா இன்னு மாத்தாம்ம இருக்கே ஆனா உங்க மேமு அத கூட பாக்காம உங்க மேம் பி டி எஃப் அவனுக்கு அனுப் பிட்டாங்கமா எனக்கு பி டி எஃப் அனுப்பிட்டாங்க அப்டின்னு சொல்லி பல்ல இளிச்சா நானே நீ இளி இளி கடசியா வந்து நிப்ப அப்டின் தனாரி அட நெஜமா என்னால மா ஜீர்ணச்சுக்கவே முடில அந்த மேம் பேர இது மாத்த முடியாதுன்ட்டாங் ப்ரோ நானு பாத்துருக்கே அந்த சோம்பேறி கழுதைய ஆனா இப்டிபட்ட சோம்பேறி கழுதைய நா பா
இரு இப்ப அனுப்பறே அங்க இருக்கு லிட்ரேச்சர்
முடுஸ்ட்டியா அத
ம் முடுஸ்ட்டே அது பெருசா வேல இல்ல ஃபேண்ட் மாத்தணு சைஸ்சு மாத்தணு அலைன்மெண்ட் வெக்கணு அவ்ளோ தா